ஹலோ தோழி ஆ தோழி நல்லாருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே
ம் ம் சொல்லுங்க தோழி ஹ என்ன பண்ணீட்டருக்கீங்க
கீர ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
கீர அஞ்சிட்டு இருக்கேன் கீர எல்லா எடுத்துட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கே
ஓ ஓ நைட்டு டின்னருக்கு ரெடி பண்றீங்களா இல்ல காலையில சாப்டுவீங்களா
நாளைக்கு காலையில ரெடி பண்றதுக்காண்டி
ஆமா ஆமாங்க ஏன்னா கீரை வந்து நைட் டைம்ல சாப்ட கூடாதுங்க அ சாப்ட மாட்டாங்க சாப்டவும் கூடாதுங்க
அது ஒத்துக்காது வயித்துக்கு ப்ராப்ளம் ஆகு
ப்ராப்ளம் ஆகும் அதும் இல்லாம அது காலையில சாப்ட்டாதா அதுக்கு அதோட நலன் எல்லா நமக்கு கெடைக்கும்
கீரைங் கீரை கொழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அது ஒத்துக்காது அதனால அடுத்த நாள் காலையில தான் செய்யற மாரி இருக்கு
சேரி சேரிங்க சேரிங்க தோழி அப்றம் சொல்லுங்க தோழி எத பத்தி பேசலாம்
கீரை கொழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாரி எப்டி செய்யலாம் சொல்லுங்க
கீர கீரய வந்து எப்டி சமைக்கனும்.. கீர வந்து நான் என்ன பண்ணணும். அந்த ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு ஒரு இது இருக்குங்க. பாலக்கீரய வந்து.. ஆ.. பொரியல் கட் பண்.. சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு.. முட்ட போட்டு செஞ்சாதான் வந்து.. அ அது டேஸ்ட்டா இருக்குங்க. கொழந்தைங்க வந்து ஈஸியா விரும்பி சாப் டுவாங்க முட்ட போட்டுருக்கிறதுனால! ஆமா! ஏன்னா? ஒரு சில கீர கூட வந்து.. முட்டயே சேக்க மாட்டாங்க.. அந்த லிஸ்ட்ல இந்த பாலக்கீர இருக்காதுங்க. அதனால அந்த பாலக்கீர கூட.. முட்டய போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா! கொழந்தைங்க ரொம்ப விரும்பி.. ஆ. அம்மா டேஸ்டா இருக்கு அப்டினு சொல்லி சாப்டுவாங்க. இந்த தண்டு கீர இருக்கு பாருங்க, அந்த தண்டு கீரய நல்ல சின்னதா நறுக்கிட்டு சும்மாவே... வெங்காயம், காஞ்ச மொளகா, ஆமா தண்டோட தான். தண்டோட தான் நறுக்கு.. னுங்க ஏன்னா! தண்.. அது கீர பேரே வந்து தண்டு கீரதான் அந்த தண்டுதாங்க டேஸ்ட்டாயிருக்கும். அது அப்டியே வாஸ் பண்..
ல்ல.. பெருசு...
பெர் ஆ ரொம்ப பெருசா ரொம்ப பெருசா மு த்தி போன தண்ட விட்ருவாங்க. எலசாருக்க தண்ட மட்டு... ம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்டிங்களா இல்ல இல்லங்க அது நம்ம குக் பண்ற விதத்துல இருக்குங்க நம்ம நல்லா குக் பண்ணிட்டு நல்லா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கொழந்தைங்களுக்கு அப்டியே குடுத்தோம்னா அத டேஸ்ட்டா சாப்டுவாங்க சில பேரு அது என் என்னோட கொழந்தைங்க எல்லா தண்டு கீரைன்னா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க அதே மாரி இந்த முருங்க கீரை இருக்கு ல்லைங்களா முருங்கக்கீரை அதையுமே நான் அப்டியே வணக்கி எண்ணெயிலயே வணக்கி முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தேனா கொழந்தைங்க அவ்ளோ டேஸ்ட்டா சாப்டுவாங்கங்க அவ்ளோ புடிக்குங்க ஆனா ஒரு சிலர் ஆமா முருங்ககிர இல்ல இல்லங்க நான் வணக்குவேங்க வணக்கு தாங்க செய்வேன். ஒரு சிலரு.. எங்க அம்மால்லாம் பாத்தீங்கன்னா? எப்டி செய்வாங்கன்னா? நல்லா வேக வச்சுருவாங்க கல்ல பருப்பும்.. கீரயும் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துருவாங்க. உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு.. தண்ணி ஃபுல்லா, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம இருத்துருவாங்கங்க! பச்சவே பச்சயாவே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி.. இந்த பூண்டும்.. கல்லகொட்டையும் வறுத்து.. பூண்டு வறுக்க மாட்டாங்க. கள்ளக்கொட்டைய வறுத்து பூண்டு கல்ல கொட்டையு போட்டு அரச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி ஆ குடுப்பாங்கங்க அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. அப்டியே இன்னு சாப்பல்லா சாப்பல்லா அந்த மாதிரி இருக்குங்க அந்த மாரி அம்மாங்கல்லா அப்டி பழகிட்டாங்க. ஆனா கொழந்தைங்க வந்து
அங்கய முருங்கக்கீர சாம்பார் கூட வப்பாங்க. அது கொஞ்சோ வுன்னு கொஞ்சோ எறங்குன் நெனைக்கிறே கொழந்தைங்களுக்கு மே பி கீர சாப்புடாட்டி கூட அந்த கொழம்பு மட்டு சாப்பல்லா
ஆமாங்க கீர கொழம்பு மாரி வச்சு கடச்சல் பண்ணி குடுப்பாங்கங்க. ஆனா அந்த கட ச்சல் பண்ணி கொழந்தைங்க சாப்புடுமானுனு அ நா குடுத்ததில்ல பட் அம்மாலா எனக்கு செஞ்சு குடுத்துருக்காங்க எனக்கு செஞ்சு குடுத்துருக்காங்க இந்த முருங்க கீரேல அவ்ளோ அ நன்மை இருக்குங்க அந்த ந க கொழந்தைங்க அ ரத்தத்துல சுத்தம் பண்ணு அந்த ச என்ன சொல்றது அவ்ங்களுக்கு அந்த என்ன அது முருங்கக்கீர சாப்டா ரத்தொல்லா வந்து ஊரு நல்லா வெயிட் ஆ மா இந்த ரத்தோ இல்லாத கொழந்தைங்களுக்கு முருங்கக்கீரய தெனமு தெனமு குடுக்கு குடுத்தாலு ஒரு மாரி ஆய்டுங்க ஒரு நாள் விட்டோ இல்ல ரெண்டு நாள் விட்டோ ஒரு வாட்டி குடுத்துட்டே இருந்தோனா ரத்தோ இல்லாத கொழந்தைங்களுக்கு சீக்ரமா ரத்தோ ஊறிடுங்க
ஆமா முட்டையு கீரையு சேத்து குடுத்தா இதுவாகுன் நெனைக்கிறே ஆ அ ஏனா முருங்கக்கீரயு முட்டையு கால்சியமு ஐயனு இருக்குறனால
ஆமாங்க அது அது ரெண்டையு சேத்தி குடுத்தா கொழந்தைங்க விரும்பியு சாப்புடு நமக்கு இது ஸ்ரென்து கெடச்சுருங்க அந்த மாதிரிதா சாகு நா செய்யிறப்போ இப்டிதாங்க செஞ்சு குடுப்பே கொழந்தைங்களுக்கு அ சம் ஒரு ஒரு சில வாட்டி வேக வச்சு அ அந்த மாதிரியு குடுப்பே இல்லனா அப்டியே வணக்கி முட்ட போட்டு அந்த மாரியு குடுப்பங்க இந்த முருங்கக்கீரயே ஆமாங்க ஆமாங்க சிறுகீரய வந்து என்ன பண்ணாலு நீங்க டேஸ்ட்டு அவ்ளோ வராதுங்க அது கூட் கூட்டு பண்ணி பாருங்க அ அப்டி இருக்குங்க கூட்டு பண்ணாதா
கூட்டு பண்ணாது மட்டுந்தா ஆமா அதுதா கூட்டு பண்ணா கொழைங்களுக்கு கொஞ்சொ பிடிக்கு நெறையா டேஸ் டு கொஞ்சோ நல்லாருக்கு
க்கு அதைய வந்து அப்டியே சாப்ட்ருவாங்கங்க அ பவுல்ல போட்டு குடுத்தோனா அவுங்களே சாப்ட்டுக்குவாங்க நம்ம குடுத்துதா ஆகணு அப்டீன்ற அவசியோல்லா இல்ல இந்த பிரெக்னன்டா இருக்க லேடிஸ்கல்லா பாத்தீங்கன்னா இந்த முருங்க கீரய தா வந்து அ ஸ்பெஷலா வந்து சாப்ட சொல்லி சொல்லுவாங்க ஏனா அப்போ ரத்தோ வந்து சீரா இருக்கு அவுங்களுக்கு ரத்தோ இல்லன்னாலு ரத்தம் வரு அ அதிகமாகு ஆ ஆ கொழந்த வளர்ச்சிக்கு நல்லாருக்கு அப்டின் சொல்லிட்டு முருங்கக்கீரயதா இப்போ பெ பிரசவ வழியே வருதா வந்தா இல்ல சூட்டுக்கு வலிக்கிதா இல்ல பிரசவத்துக்கு வலிக்கிதான்னு தெருஞ்சுக்கிறதுக்கு அந்த முருங்கக்கீரய தாங்க பொ பயன்படுத்துவாங்க அந்த முருங்க கீரய வந் து ஆமாங்க ஆமாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப வந்து ஒன்போது மாசோ ஆய்டுச்சு ஆ
புடுச்சு அப்புடி சொல்லி கேள்விப்பட்ருக்கே நீங்க சொன்னது புதுசா இருக்குது இது
பண்ணுவாங்கன்னா எங்க ஊர் சைடல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வலி வருது சூட்டு வழியா இல்ல ந ந புள்ள பெக்க ற வலியானு தெருஞ்சுக்கிறதுக்காகவே அ என்ன பண்ணுவாங்கன்னா முருங்க தலய வந்து நல்லா கைலயே நுணுக்கி அந்த சார வந்து ம் அ அப்டியே அ சாப்ட சொல்லுவாங்க அப்பிடி சாப்டோனா அந்த சாற சாப்டம் போது அது சூட்டு வழியா இருந்தா அந்த சாறு வந்து அந்த சூட் ட்டு வழிய தனிச்சிருங்க அப்டி இல்ல ஆமா சூட் டா அம் மூங்கிடும் அப்புறம் அது தனிச்சிரங்க அந்த சூட்டு வழியே தணிச்சிரும் அதே பாத்தீங்கனா ஆ ஒரு வேல அது சூட்டு வழியா இல்லாம பிரசவ வழியா இருந்தா உன்னும் கொஞ்ச வழி அதிகப்படுத்தி விட்டுருங்க சோ அப்ப நம்ப கரெக்ட் ட்டா அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா நம்ம கண்டிப்பா நார்மல் டெலிவரியோ இல்ல அந்த கொழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இது பண்ணிருலாங்க ஏனா அ இது வந்து நாங்க நடைமுறையா இங்க கொண்டு வந்து இதுதான் நடைமுறைன்ற மாரி இங்க போயிட்டு இருக்குங்க யாரு பிரசவ வலி ல இருக்கங்கோ இல்ல ஒம்போது மாசத்துல வலிக்குதுன்னு சொல்றாங்களோ அ பெரியவங்க எல்லாம் சொல்ற வைத்தியமும் இது ஒண்ணுதாங்க இத செய்யிங்க அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இது பிரசவ வலியா சூட்டு வலியா அப்டின்னு வந்த அந்த மாரி குக்கி இந் கீரையில அவ்ளோ நன்மைகள் இருக்குங்க கீரன்னாவே நன்மதாங்க தெனமும் ஒரு கீரை சாப்பிட்டாலுமே நமக்கு ரொம்ப நல்லதுங்க ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க ஆ நம்ம இந்த கீரை வகைகள தெனமும் சேத்திக்கிட்டா கொழந்தைங்களுக்கு அம் ஞா
முக்கியமா நமக்கு பெண்களுக்கே அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருங்க டெய்லிக்கீர பொ ரியல் சாப்பிட சொல்றாங்க நம்ம கொழந்தைங்களுக்கு சா குடுத்துட்டு நம்ம சாப்பிடாம இருக்கோமா எப்பயுமே
ம் ஆமாமா இதுல கொழந்தைங்க கீரக்குழம்பு செஞ்சா எனக்கு வேணா வேணான்னு சொல்லிடுவாங்க எனக்கு சாம்பாரு கீர குழம்பே பிடிகாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனா அதோட ஒரு நன்மைகள கொழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அத எப்டியாது சாப்பிடுங்க அப்டின்னு நம்ப சொல்லி் குடுத்து அந்த கொழந்தைகள சாப் ப்பட வச்சோம் அப்டின்னா அப்போ அந்த கொழந்தைங்க கொஞ்சோ கொஞ்சமா பழகிக்குவாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கனா நா கூட அப்டிதாங்க கீரைக்கொழம்புனா ஐயயோ கீரைக்கொழம்பு அம்மா எனக்கு வேணாம் அப்டின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா ஒரு நாள் அழுதுட்டாங்கங்க அ கீர கொழம்பு வச்சா நீங்க சாப்பிடவே மாட்டேன்றீங்க எனக் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லி அழுதே அழுதுட்டாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சங்க கீரக்கொழம்பு சாப்ட அப்போத்துல இருந்து இப்ப வரையும் கீரக்கொழம்புதா என்னோட ஃபேவேரட் அந்த மாரி ஆயிடுச்சிங்க ஏனா சின்ன வயசுல நம்ப தெரியாம அதோட மகமா தெரியுமா
என் பிள்ளைங்களுக்கு நா பூரியில அந்த பாலக்கீரைய இது பண்ணி கொடுப் ப்ப அது கொஞ்ச அவங்களுக்கு டேஸ்ட்டும் தெரியாது கீரைய உள்ள சேத்த மாரியே இருக்கும் அ இன்ன பழக்கீர நெறைய இருக்குனால அந்த பூரி சாப்பாத்தி அந்த மாரி குடுக்கும் போது கொஞ்ஜோ தொட்டுக்குறதுக்கு நல்ல கார சாரமா வச்சி கொடுத்தோம்னா அவங்களும் சாப்ட்ருவாங்க
ஆமாங்க அப்புறம் வந்து இது முருங்க கீரயெல்லாம் கூட எதுல போடுவாங்கனா அந்த கேவரு மாவு அடையில போட்டு தருவாங்க அட மாதிரி செய்வாங்க பாருங்க அதுல போட்டு தருவாங்க ஆமா ஆமா ஆமா அத வந்து இங்க அடதான் சொல்லுவாங்க அது வந்து அந்த மாரி செஞ்சி அதுலயும் முருங்கப்பூ
விதமா செய்வாங்க அ தோச கல்ல போட்டு எடுப்பாங்க எண்ணெயில போட்டு பொரிச்சும் எடுப்பாங்க சுட்டு எடுக்குற மாரி அந்த ரொட்டி மாரி
அந்த மாரி யெல்லா செய்வாங்க ஆனா நாம்ப வந்து எண்ணெயில எல்லாம் பொறிச்சு எடுக்க மாட்டோங்க எண்ணெயில ஆயில் ஐட் டம் அதிக யூஸ் பண்ணகூடாதுண்ட்டு அத அவாய்ட் பண்ணிட்டு அத நாங்க தவிர்த்துட்டு அம் தடவி விட்டு ஆமா தோச தோசை கல்லுல போட்டு எடுத்துருவோங்க அந்த அது கொழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுன்னா ரொம்ப இஷ்டங்க அவங்களுக்கு விரும்பி விரும்பி சாப் போடுவாங்க அந்த மாரி நிறைய நெறைய சாப் இருக்கு ஆமாங்க நிறைய சாப்பிட்டு வெச்சிருக்கே அந்த மாதிரி குடுத்துருக்கே இந்த போண்டா செய்யும் போதெல்லாம் சும்மா அந்த அ கொத்தமல்லி புதினா போட்றதுக்கு பதிலா முருங்க கீர போட்டா உன்னு ஸ்ரெந்துங்க ஏன்னா கொழந்தைங்களுக்கு தெரியாது அதுல என்ன இருக்கு முருங்கக்கீரை இருக்கா இல்லப்ப கொத்தமல்லி இருக்கான்னு தெரியாதுங்க ஆம் அது போண்டால போட்டு குடுத்துட்டோனா அவங்க கண்ணு மூடின் சாப்ட்டுருவாங்க அது அவங்ளுக்கு சாப்ட்ட மாதிரியு இருக்கு ஹெல்த்தியா சாப்ட்ட மாதிரியு இருக்கு ஆ அது முருங்கை கீறதான்னு தெரியாமையே சாப்ட்ருவாங்கங்க அவ்ங்க அதெல்லாம் பா அதுக்காகவே ஆ ஆமா தெரியாம கூட சாப்ட்ருவாங்க அப்டியாச்சு குடு
அவங்க மைண்டக்குள்ள இருக்கு அ எதுவுமே சொல்லாம குடுத்தோனா அவங்க டேஸ்ட் தெரிஞ்சிரு
டு ஆமா அந்த டேஸ்ட் புடிச்சுகிட்டு அது எப்படியோ ஒண்ணு சாப்ட்டுரு சாப்ட்டா போது அப்டின்ற மாரிதா எடுத்துக்குவாங்க எங்க வீட்லல்லா கீரை கொழம்புனாவே எ பையன் மட்டு தா அம்மா கீரைக்கொழம்பு வேணா இல்ல என் பொண்ணு சொல்லிட்டு தா இருந்தா அப்பறோ திட்டி திட்டி ஊட்ட பழகிட்டோ அதுக்கப்பறோ இப்ப சாப்ட ஆரம்பிச்சிட்டா ஆனா பையன் பாத்தீங்கன்னா இப்ப கூட அம்மா கீரைக்கொழும்பு வேணா அப்டி சொல்லுவா நானு அவனுக்கு சொல்ட்டே இருப்பே கண்ணா இது சாப்ட்டாதா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து நீங்க கொன்நீ இத சாப்பிட்டு பழகிக்கோ இப்டி எல்லா பண்ணக்க கூடாது அஹ் இதுதா உனக்கு வலுவு குடுக்கு அந்த மாரிலா சொல்லி சொல்லி ஆ ஊட்டி விட்டுருங்க அவனா சாப்பல்லனா கூடோ அ நானா போயிட்டு சாப் ஆமா
எந்த விஷயமா இருந்தாலு
ஆமாங்க எப்டியோ ஒன்னு சாப்புட்டோ கொழந்தைங்க சாப்புட்டோன்ட்டு அம்மாக்கள் எப்டியு ஒண்ணு செஞ்சு குடுத்துற்றோங்க
ஊட்டி விட்டா அவங்க உன்னு கொஞ்சோ அதிகமாவே சாப்பற்றாங்க நம்ம குடுக்கறத விட அவங்க எடுக்காம ம சாப்ற்றாங்க நெறையா
ம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அதே கீரயோட நன்மைகள் லல்லா கொழந்தைங்களுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லந் த போ அ அவசர சாப்பாடு செஞ்சு சா செஞ்சு குடுத்து அதுதா நல்லா இருக்குன்னு சாப்புட்டு அவங்க அத பாத்துட்டு கெளம்பி போயிறாங்க ஆனா இது இந்த மாதிரி சாப்பற்தா ஹெல்த்தி ஆமாம்மாம்மா அதனால அவங்களுக்கு சொல்லணு ஆ சொல்லணு அவங்களுக்கு இதுதா ஹெல்தி அந்த மாரி சாப்ட கூடாது இந்த மாரி சாப்ட்டாதா ஆ நல்லதுன் சொல்லி குடுத்து நம்ம குழந்திங்களை வளத்த மட்டு ந காப்பாத்த முடியு காலப்போக்குல இந்த கீரயெல்லா வேணான் சொல்ற நெலம கூடோ வொ வர வாய்ப்பு இருக்கு அந்த மாரில்லாம் சொல்லாம கொழந்திங்களுக்கு அந்த முக்கியத்துவத்த சொல்லி வளத்தோன்னாவே ரொம்ப நல்லதுங்க ஆ கீரையோட கீரை தா கீரை தா உணவுலயே சிறந்த உணவு கீரன்ற மாரி அவங்ளுக்கு சொல்லி வளர்க்கணுங்க அப்பதா அந்த கொழந்திங்க இவ்ளோ நன்ம இருக்கா நம்ம இததா சாப்புன்ணுமா அப்பதா நெறைய நாள் வாழ்வோமா அப்டின்ற அந்த தாட்டு வந்துச்சுன்னாவே அவங்க கொஞ்சோ நல்லா இது பண்ணிக்குவாங்க தோழி செரிங்க தோழி உங்க கூட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷோ ஆ நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்